ஹலோ
ஆ கேக்குதே
ஓக்கேங்க ஓக்கே இப்ப நம்ம டாபிக் வந்து ஆ ட்ரீம் ஹவுஸ் அதாவது இருக்கு கனவு இல்லம் இருக்கு இல்லைங்களா இந்த மாரிதா இருக்கணு அப்டின்னு சொல்லி ஆ வீடு மட்டு இல்ல வீட்ல இப்டி இருக்குனு எல்லாரு இப்டி இருக்குணு அப்டினுல்லா இருக்குனுல்ல அத பத்தி பேச எங்க அம்மா
ஆ பேசலா
ஓக்கேங்க நீங்க சொல்றீங்கிளா
ஓக்கே கனவு இல்லம் கனவு இல்லம்னா இப்பதைக்கு இல்ல மே பி ஆம் இருக்குது ஓ எப்டியாச்சு இப்ப இல்லாட்டி எப்பவாச்சாச்சு ஒரு வீடு வேணும்னு இருக்கு இப்போ நாய் அ ரெண்ட்டு அந்த மாரி எல்லா இல்ல இருந்தாலு மாமியார் அவங்க பேர்ல இருக்கறனால அவங்களோட இவரு ஒரே பையன் ஒரு பையனா இவருக்குதா இது அ அவங்களோட இது முடிஞ்சதுக்கு அப்புறோ இவருக்குதா பட் இருந்தாலு நா என்ன யோசிப் பனா அவுங்களுக்கு வேண்டா நமக்கு வேண்டா நமக்குன்னு ஒண்ணு இருந்தாதன அது எந்த காலமுமே நம்ம வீடு அப்டின்னு சொல்லி தைரியமா அ இந்த எடெல கூட இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லா வந்துச்சு ஆ கல்யாணம் ஆகறதுக்கு கு வரைக்குமே அம்மா சொல்லுவாங்க அ நீ வேற வீட்டு வீட்டுக்கு போக வேண்டியவ வேற வீடு வேற வீடு அதே கல்யாணாயி போயிட்டா ஆ நீ ஒரு வீட்டுல இருந்து வந்தவ
ஆமா கடசி வரைக்கு நமக்குன்னு ஒரு வீடு இல்
நமக்குனு ஒரு வீடு இல்ல நா யோசிப்பே நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நா எப்பவுமே யோசிப்பே ஒரு இப்ப சிங்க்ல ம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா கூட ஒருத்தரு வந்து கேக்க கூடாது அது நம்ம இஷ்டோ அத வந்து இப்பவே ஃபை மினிட்ஸ்ல கழுவி வச்சிருவே இல்ல ரெண்டு நாளுக்கப்றோ வேணாலு நா கழுகுவே அது எ ப்டி வேணாலு பண்ணிக்லா நம்ளுக்கு வந்து இந்த ஜஜ் மெண்ட்க்கு வந்துட்டு ஒர்த்தரு இருக்க கூடாது அதே மாத்ரி தூங்கும்போது அதேதா எவ்ளோ வேணாலு தூங்கிக்கிலா ஏ இவ்ளோ நேரோ தூங்குன அதெல்லாருக்கு நா யோசிப்பே இப்டி யோசிப்பே அ ஆனா நம்ப அப்டி இருக்க மாட் டோ பட் இருந்தாலு நம்ளுக்குன்னு ஒரு வீடுன்றது பாத்தீங்கன்னா அது எல்லா ஒரு கனவுன் தா நா நெனைப்பே
ஆமா எனக்கு பாத்துட்டீங்கன்னா நாங்க எங்ளுக்லா வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த வீடு வந்து சொந்த வீடு தா வச்சுக்கோங்ளே எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டில் அவுஸ்லா எப்டி இருக்கு எப்டி பண்ணுவாங்க எப்டி ட்ரீட் பண்ணுவாங்க அத பத்திலா எதுமே தெரியாது எனக்கு அப்டியே நா இது பண்ணி பழகுனே ஆ அப்பா அப்பா வந்து ரெண்ட்டுக்கு விட்ருக்காங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்டிதா ட்ரீட் பண்ணுவாங்க அப்பில்லா இருக்க மாட்டாங்க அப்பா அந்த மார்லா யோச்சு நா பாத்தப்போ மேரேஜ்க்கப்றோ வந்து எங்களுக்கு சொந்த வீடு வந்து ஊர்லருக்கு அதாவ்து சொந்த ஊர்லருக்கு இப்ப நாங்க ரெண்ட்டில்தாருந்தோ இப்ப கொஞ்ச நாளாவே அப்டிதா இருந்தோ அப்போ வந்து ஆ இந்த ஹவுஸ் ஓனர் பேசுறது அதெல்லாருக்கு இல்லைங்ளா அது எல்லாமே வந்து எனக்கு வித்தியாசமா இருந்துக்கு இப்ப ஏ இப்பில்லா பேசுறாங்க அப்டினு அப்பவே வந்து எனக்கு என்னனா அங்கெருந்த வரைக்குமே எனக்கு பெருசா தெரியாது இது சொந்த வீட்னா இப்டித்தா இருக்கனு சொந்த வீட்ல்லனா நம்ம வீடு அப்டின் சொல்லி ஒரு சீன் போறது அந்த மார்லா எனக்கு இருக் காது இப்ப இங்க வந்தமே வந்து சேரி வீடு இல்லன்னா என்ன இப்போ அதே எங்க வீட் சைட்லா பாத்தீங்கன்னா எங்ளோ எங்க அப்பாவோ எங்க எங்க அம்மா அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாமே எப்டி பேசுறாங்கன்னா வீடு இல்ல வீடு என்ன பேசிகிட்டே இருக்காங்க ஆனா இருக்கு நமக்கு தானே தெரியு இப்போ நம்ம அந்த வீட்ட கட்டிட்டு என்னா பண்ண முடியு யோசிங்க நமக்கு ஒரு கரெக்டான லைஃப் ஒண்ணு அமஞ்சிருக்கு அப்டின்னா அததா நம்ம பாக்கனு ஏனா நறைய கதைகள் கே க்கறதெல்லா பாக்கற்த வச்சு காசு பணோ ரொம்ப இருக்க எடத்துலயு சந்தோஷமாதாருக்காங்கன் சொல்ல முடியாது எ துமே இல்லாத எடத்திலயு இருக்காங்கன் சொல்லலா முடியாது அதுதா அப்டி பாக்கும்போது எனக்கு என்னனா எங்களுக்குன்னு ஒரு நானு ஏ ஹஸ்பண்ட் சொல்றே எங்களுக்குனு ஒரு ட்ரீம் இருக்கு இப்டி இருக்கனு எங்க வீடு அப்டின் சொல்லி ஸோ அடுத்தவங்க சொல்றாங்கன் சொல்லி வேக வேகமா ஒரு எதோ ஒன்னு இருக்கக்கு ஒரு வீடு இருந்தா போதுண்டா சாமி அப்டின் சொல்லி வாங்கறதுலே எனக்கு சு த்தமா உடன்பாடு கெடயாது அடுத்தவே என்ன பேசுவா அப்டின் சொல்லி அதுதா ட்ரீம் ஹவுஸுன் சொல்லி இருக்குறத அது என்னிக்காந்தாலு நமக்கு புடிச்ச மாரிதா நம்ம கட்றோ அடுத்தவே பேசுறா அப்டின் சொல்லி வாங்க கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்திலே நா இருக்கே சீட் போட்ருவோ இன்னிக்கி நமக்கு ஒன்னுனா யாரு வர மாட்டாங்க இப்ப பேசுறவங்க நாளைக்கு காசு குடுங்க அப்டின் கேட்டா டாட்டா பாய் பாய் சொல்ட்டு போயிட்டேருப்பாங்க அப்டின்றப்போ எதுக்கு நம்ம அடுத்தோங்க சொல்றது மண்டைல ஏ த்துக்கனு சொல்லியே அப்டிதா எ ஹஸ்பண்ட் என்ட்ட சொல்லி சொல்லி சொல்லி என்ட்ட சொல்லுவாங்க யாரு என்ன பேச்னா என்ன அப்டின் சொல்லி அதே மாரி பாத்திங்னா இப்ப எங்க மேரேஜ் ஆயி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கு நாங்க வந்து அதாது கரெக்டா ஒரு ஒரு ஒரு நல் இதுக்கு வர வரைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கு பேபி வேணான் சொல்லி பிளான் பண்ணிருக்கோ அதே மாரி எனக்கு வந்து இவங்க இப்போ யாரு என்ட்ட வந்து யாராவது எதாப் பேச்னாங்கன்னா போது கொழந்த பத்தி இவர் வந்துருவாரு அத நாங்க பாத்துகுறோ எங்ளுக்கு என்ன வயசாயிடுச்சு சா எங்ளுக் பிரச்சன இல்ல எங்ளுக்கு இல்லீனாலு பிரச்சன இல்ல அப்டின் சொல்லி எல்லாத்து வாயு ஆஃப் பண்ணிர்வாரு அப்டி இருக்கப்போ எனக்கு இது இவ்ளோ பெருசா இருக்கப்போ எனக்கு அதெல்லாப் பெரிய ஒரு விஷ்யமாவே தெரியாது எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எனா உங்ளோட அது ஒரு கிரேட் டு இது ஒரு இதே பாத்துக்லா ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கறாரு செலவுங்கெல்லாம் பாத் திருந்தீங்கனா ஒரு மாதிரி பேசிருவாங்க எதுமே பேச மாட்டாங்க நம்பள இதுப் பண்ணுவாங்க நீ கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணி போ அ ஒரு ஓ கே நம்ப வந்துட்டு ஒரு லிமிட்டு வரைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோ அதுக்கப்பறோ
ம் கண்டிப்பா
அதத்தா நானுமே யோசிப்பே இங்யு இவுருரொம்ப சப்போர்ட்டிவ்தா ஆனா ட்ரீம் ஹவுஸ் இந்த மாரில்ல எதுவு யாரு வந்து கேட்டது கெடையாது இப்ப நீங்க வ தம் மாதிரி சிக்ஸ் இயர்ஸு அ சிக்ஸ் இயர்ஸ் ஆயிச்சு மேரேஜ் ஆயி பயங்லு கரெக் ட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆயிர்ச்சு அ இப்ப என்ன கேள்வினா அ ஒவ்வொரு மன்த்து அவரு அப்ராட்லருக்காரு ஒரு டென் மன்த் கேப்ல வருவாரு வந்து அவுரு போய்ட்டாலே அடுத்த கேள்வி இதுதா ஆ எதாச்சு இருக்கா ஆ இதா சொல் இந்த மாரி அவ் கடசில எனக் ஒரு நாள் கோவோ வந்துட்டு யாரோ இவுரு முன்னாடி கேட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கல்யாணோ ஆய்ட்டு கூட இந்த கேள்வி இப் அந்த டைம்ல நா இத கேட்டது கெடையாது ஆனா அத் அது இ கேக்கா எத்த எவ்ளோக்கெவ்ளோ கேக்காம இர்ந்தனோ அதுகு அத விட இப் இப்ப கேக்கறே ரெண்டாவது யாருக்கு என்ன இத் இதுல யாருக்கு என்ன வர்த்தோ அப்டின் கேட்டுக்
அதுதா அ இருந்தா மட்டு அடுத் தென்ன என்ன ஸ்கூல்ல சேத்தற அப்டிம்பாங்க‌ அ அ
போன் இந்த சொசைட் டின்ரது பாத்திங்கனா எதோ ஒன்னு அம் அ அப்டியே அவங்க அவங்க பெர்ஃபெக்டே கெடையாது அங்க ஆனா சொசைட்டிக்கி வந்துட்டு நம்பளோட ஃபுல் லைஃப் ஸ்டைல் தெரி்ஞ்சுகிட்டே இருக்குணு இவ் அடுத்தது என்ன பண்றாங்க இது இதுச் இது பண்லா அது பண்லா நம்புளுக்குன்ற ஒபீனியன்ருக் கு அது அவுங்க பாத்துக்வாங்க இப்ப நா யோசிப்பே அவங்களோட ஒருத்தரோட விஷ்யத்ல எதுக்கு போய் தலையிட்ணு அது அவங்கள்க்கான முடிவுகள் நெறைய இருக் க்கு அதுல போயிட்டு நீ இதப் பண்ணு அதப் பண்ணு அவுங்க வந்து நம்பக்கிட்ட ஷேர் பண்ணி என்னப் பண்லான்‌ கேட்டா நம்ப சொல்லுலா இந்த மாரி பண்ணுங்க அப்னு ஆனா அத விட்டுட்டு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ இதப் பண்ணு நீ அதப் பண்ணு அப்டின் சொல்ட்டு அவங்கள்க்கே நெம்ப நெக் ஸ்டைம் வரும்போது ஒரு வெறுப்பா வந்துரு என்ன இது எப்ப பாத்தாலு இது வந்த இப்டித்தான சொல்து அப்டின்ற மாதிரி தோணிருக் கு எனக்கே நெறை எடத்துல தோணிருக்கு
ம் ம் எனக்கென்னனா வந்து இப்போ எனுக் இவெ என்ட்ட ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுமே இப்டினா அ இவங்க சொல்றது இது பண்ண மாட்டாங்க இவரு சொல்றதானு வச்சுக்கோங்களே ஏ விஷயத்துல சொல்றே மெய்னா அத்தையுமே வந்து என்னோட மாமியருமே என்ன சொல்வாங்கனா அவுங்க ஃபீல் பண்ற மாரிதா கேப்பாங்க இவ்ளோ வருஷோ ஆச்சு இவ்ளோ நாள் என்ன ஜாலியாருக்கீங்க எனக்கு எப்போ ஒரு பேரப்பையே பேர அப்படிதே கேப்பாங்களே தவர அவங்க யாராவது மத்தவங்க கேட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கனா என்ன வயசு ஆயிடுச்சு புள்ளைங்களுக்கு இப்பதா இருவத்தஞ்சாச்சு என்ன இப்போ அப்டின் சொல்லி அவங்க பேசி சப்போட்டிவாருப்பாங்க அதனாலயுமே எனக்கு பெருசா வந்து செரி என்ன இப்போ எல்லாருமே நமக்கு சப்போட்டிவா இருக்கப்போ பாத்துக்லா அப்டின் சொல்ற ஒரு மைண்ட்செட் இருக்கு ம்
இல்ல அவங்க சப்போட்டிவாருக்குறது நல்லது ஒரு விதோ பாத்தீங்கனா எல்லாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருப்பாங்கன் சொல்ல முடியாது எல்லா ஏனா எ ஒவ்வொரு எடத்துலயு இப்பவுமே டாக்ஸிக் க்கான மதரின் லா இருக்காங்க தா எனக்கு என்னோட அறிவுல
நா பாத்துருக்கே‌ எ அக்காவோட அ அத்தையுமே அவுங்ளுமே அப்டிதா அக்காவி அக்காக்கு கல்யாண ஆகி என்னோட ஒரு ஒன் இயர் முன்னாடிதா மேரேஜ் ஆச்சு அவங்க நெக்ஸ்டு மன்த்ல இருந்து கேக்க ஆரமிச்சிட்டாங்க இப்போ என்ன இன்னு ஆகலையா இன்னு ஆகலையானு சொல்லி அக்காக்குமே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சுதா இப்பதா பேபி பொறந்தது அதுதா அது குமே வந்து உனக்கு இந்த பிரச்சன இருக்கு அந்த பிரச்சன இருக்குனு பெரிய பிரச்சன டெய்லி ஃபோன் பண்ணி அழுவாங்க பொலம்புவாங்க கஷ்டமா இருக்கு எனக்கு ம் ஒ மாமியாருக்கெல்லா நா மருமகளா இருக்கணுடி நா பாத்துட்டு இருப்ப அவள அப்டினு சொல்லி பேசுவே நானு நா வந்து ரொம்ப வாயி ரொம்ப வாயினா அப்டியே ஆப்போசிட்டு் அமைதியா போறவங்கன்றனால அப்டி பேச முடியாதுன்றனால அமை தி இருந்துருந்து பழக்கிட்டாங்க ம்
அது எல்லாரு அப்டித்தா நாலா சின்ன வயசுல அந்த அளவுக்கு அ அப்டியே ரொம்ப ரொம்ப இ இன்டர்வட்டுனு வாங்களா அந்த மாரி கேரக்டர் நானு அ நிறையா பேருக்கிட்ட பேச மாட்டே டக்குன் பேசிற மாட்டே அப்டி ஆனா க்ளோஸ் ஆயிட் டேனா ரொம்ப அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவே அட்டாச் ஆயிடுவே அந்த மாரி ஒரு டைப்பு ஆனா சீக்கரோ ஆக மாட்டே பட் ஆயி டேனா ரொம்ப அவங்களோட க்ளோஸ் ஆயிடுவ அந்த மாரி ஒரு இதுனால அப்ப சொல்லுவாங்க மாமியார் வாய தொறக்கலனா பாரு மாமியார் ஏறி வந்து மிதிக்க போகுது அப்ப நா ஏ சொல்லுவே ஏதாச்சு பண்டாங்கனா அவ்வளத்தா அவுங்கள முடிச்சிருவே நானு
அதுதா நானு அத தா நானு பேசுவே
இப்போ அதே அதே இதுல சொல்ல பாத்தா அவங்க வந்துட்டு எ எப்டி சொல்றது பண்ணாத செய்தி எதுவுமே இல்ல ஹ சொல்லுவே ஆனா ஆனாலுமே அவங்களுக்கு நா ஒதுங்கி போயிற்றே நீ என்னமோ பண்ணிரு போ ன்ற மாரி நா போயிற்றே ஏனா கண்டிப்பா மெய்ன் சப்போர்ட் இருக்கறனால தா அப்டி போக முடியு அவருமே சப்போர்ட் இல்லைனா என்னைக்கோ ஏ போயா அப்டின் சொ ன்னா போயிருவே ஆ அய் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எப்படி சொல்றது இப்ப கூட அவங்களுக்கு புரிஞ்சிட்டு நீ இப்டி பண்ண நான் இப்படி பண்ணாதானே உன கோ வரும் நான் ஒ ஒய்ஃப் ஏ நா வரல நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் முதல்ல எல்லாம் ஒரு சின்ன சாக்லேட் வாங்கினா கூட நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன் அப்புறம் ஆனா அதுக்கு பிரச்சனை வரும் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு எதுக்கு அதை சொல்லணும் சொல்லாம தெரியாம போயிடுற ப்ப பிரச்சனை இல்லையேன்னு யோசிக்க ஆரம்பிச்டேன் இப்ப டாபிக்ல பேசலாம்
பேஸ்லாங்ளா
ஓகே
செரிங்க ஓகே கட் பண்ணிறே ஓகே